என்ன தம்பி ரொம்ப காட்ல வேல ரொம்ப எவியா போதாமே கேள்விபட்டே
ஆமாணே ரொம்ப ஹெவியா தா போய்ட்ருக்கூ எப்டியு மழ வேற உட்டு உட்டு வர்தா
அ ஆ
அனாலயே ஒன்னு கணிச்சு எதுவு செய்யமுல்ல இதே பாருங்க இன்னிக்கு வந்து மெனக்கெட்டு ஒக்காந்து கால்லேயிர்ந்து தண்ணி ப தண்ணி பாய்ச்சி வுட்டு தண்ணி மோட்டர்ல போட்டு கரண்ட்டு மோட்டர் கரண்ட் போட்டு தண்ணி எரச்சிட்ருந்தே
எப்ய எடத்துல பாத்தா த மழையே வந்துச் பட்ட கஷ்டோலா வீணா போச்சேடா ச
காலன்னா செம வெயில் அடிக்கிது செரி மழ வராது கு செடி காய்துன்டு தண்ணி வச்சா நைட்
அ ஐய்யய்ய எய் வாமண்டா முன்ன இப்ப எதுவு கணிக்கவே முல்லடா அம்மனாலு வெவசாயோ பண்ணவங்னாளே கணிக்க மு முல்ல மழ எப்ப வரு எப்ப வெயில் அடிக்கியு அவுங்க ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குதுல்ல
ஆமாலு
சொன்னான்ன இப்ப ஒன்னு ப ப த மழ பேஞ்சு தண்ணி நீக்கா தேங்க தேங்கிடுமா தேங்காதுல்ல ஒன்னு பரச்சன இல்ல
இல்ல தேங்கனா பிரச்சன இல்லை இப்ப மருந்து போட்ருக்கு ஒரம் போட்ருக்கு மொதோயீடு பஞ்சு காய்ச்சிருச்சி பருத்தி தான போட்ருக்கு இந்த தடவ ஆமா மூணு வயல்லயு பருத்தி போட்ருக்கு மொதயீடு எடுத்தாச்சு இப்ப மறுபடியு மருந்து வச்சு டி தண்ணி வெக்கணு மறுபடியு கெளல்லா துழுத்து அதுல பூ வெக்கு அதுல அந்த பூலதா பஞ்சு வரு
அ இல்ல எனக்கு ஒரு டவுட்டு் அந்த அந்த ஒரு செடியே ரெண்டு டைம் பூக்குமா
அதுலா அது அ ரொம்ப நாள் பூக்கன்னு வருங்க அது வந்து எத்தன மாசன்னா ஆறு மாசோ ஆறு மாசோ எட்டு மாசம் போல அது அந்த ஒரு செடியே மறுபடியு மருந்து வெச்சு மருந்து வெச்சி
அ ஓ எ எப்டியு செரி அதென்டா கேக்கணு இப்ப வந்து ஒரு செடி வந்து பருத்தி செடி வந்து பருத் செடியா நடுவீங்களா வெதையா போடுவீங்களாடா
வெதையான்ன உ ஃபஸ்ட்டு ட்டு கொள்ள நல்லா உழுது உட்டுட்டு தண்ணி வெச்சிருவே தண்ணி அந்த மண்ணுல்லா அந்த தண்ணிய உரிஞ்சிடுல்ல
அதாவது கொ கொள்ளைய உழுதுட்டு சு சு சுத்தி அந்த வறப்பு சுத்தி தண்ணி அப்டியே தேக்கி வெச்சிருவீங்க கொஞ்ச நாளைக்கி அப்டிதான
அ அந்த தண்ணில்லா அந்த மண்ண இழுத்துக்கு
ஓகே அ ஓ
இழுத்ததுக்கப்புறோ வெத போடணு அது வெத வந்து கண்ணா புண்ணான்னு போட கூடாது அளவுருக்கு ஒரு அடிக்கி ஒன்னு அப்டின்னு மிஷின் நடுவுல போயி மிஷின் கொத்திவுடு சைல்ல மண்ணனைக்க அந்த மிஷின் உள்ள போற அளவுக்கு அளவு வெச்சி அது நாங்க அந்த அளவுக்கு போடுவோ
அதுல்லாம கொஞ்சோ கரெக்டான கேப்ல இருந்தாதா நல்லா வளரு பக்கத்து பக்கத்துல இருந்தா அ மண்ணு சத்து கெடைக்காம ஒழுங்கா அ இதாம போவுல்ல
ஆமாம்ம
தண்ணி ஓகே ஓகே அடுத்து
அது அதுமேரி போட்டு இது ஃபஸ் சி சின்ன கன்னா இருந்தது மருந்து வச்சி பாதிக்கன்னு மருத்து போயிடுச்சு மருத்து போயிட்டு வளர்ல செலக்கன்னு ஹைட்டா ஆயிடுச்சு இடுப்பொசரோ வந்துருச்சு செலகன்னு வந்து மொழங்கால் சைஸ்லே இருக்கு
ஐய்யய்யோ
அதுக்கப்புறோ இப்ப இப்ப மறு அ மறுபடியு அது வளந்துருச்சு நல்லா இப்ப ம தண்ணில்லா வச் ச்சதுனால
ம் ம் ம்
அது இப்ப முதலீடு பஞ்சு போட்ருக்கு இப்ப பஞ்சு ஒரு கிலோ வந்து நூறு ரூபா வரைக்கியு விக்கிது போன தாடவ அறுவத்தி அஞ்சு ரூபா தா வித்துச்சு ஒரு கிலோ
ஏ பரவாயில்லயே டா இப்ப இப்ப இப்ப இப்ப வெளச்சல் எடுத்தா நல்லா போவு
ஆமா வெளச்சல் எடுத்தா நல்லா போகு மழ அட்டிக்கிறதுனால பஞ்சுலா நெனைஞ்சு கீழே கொட்ட டிருது
கீழ கொட்டிட்டா அந்த பஞ்சு வீணா போய்டு
அ இவ்ளோ இவ்ளோ பிரச்சனையா இருக்கடா அய்யய்ய இப்ப ரெண்டு விட்டு கீழ குடுதுன்றல்ல அந்த கீழ செடிக்கு கீழ எதுவு போட்டு வைக்க முடியாது சாக்கு போல கீழ உலுந்தா சாக்ல வுலுந்துறதா
எப்பின்ன மூணு கொன்னையு போட்ணுன்னா போட முடி
ஏய் அது உண்ம தாண்டா இப்ப கொள்ள புல்லா கவெர்ல கவர் பண்ணும்னா வாய்ப்பு
நம்ப அப்றோ செலவு பண்ணதையு எடுக்கணு மேல கொஞ்ச மெதலு எடுக்கணும்ல
அ லாபமே வராது அத அந்த ஆனா பரவால்லடா அறுவத்தஞ்சு ரூவ கிட்டதட்ட முப்பது ஃபர்சன்டேஜ் மேல அதிகமாயிடுச்சுல்ல
ஆமா இந்த வருஷோ ஏன்னா மழ பெயஞ்சுனு கெடுத்துருச்சுல்ல அதனால வெல ஏத்திட்டாங்க பரிஞ்சு இப்ப போன தடவ விட கொஞ்சோ நெறய பேர் போட்டாங்க வெல கம்மியா இருந்தது
ஓ
இந்த தடவ யாருக்கு வெளச்சல் சரியில்லன்ன ஒடனே ரேட்டு ஏறிடுச்சு யாரு பருத்தி போட வர மாட்டாங்க
அ தேவ அதிகமா இருக்கு ஆனா அங்க வந்து வெளச்சல் கம்மியாகிது வெளச்சல் அதிகமாயிடுச்சுன்னா வெல கம்மியாயிடு எல்லா எடத்துலையு ஈஸியா கெடைக்குல்ல இப்ப வெளச்சல் கம்மிய அடிக்கி எங்க
போட்றதுனால எங்க நூறு ரூபான இதே இங்க விருதாச்சலம் சைடு வந்தோன்னு வெச்சிக்கங்க அங்க நூத்தி ஐம்பது வரைக்கு கிலோ
அவ போ
வாய்ப்பு இப்ப நம்ம சொந்த வண்டி வெச்சிருந்தோன்னா நம்ம இப்ப தட போட்ட வந்து நூத்தி என்பது கிலோ போட்டோ
அ
மொத இடம் தா கெடச்சுச்சு நூத்தி என்பது போட்டோம் அது இங்கேயே போட் னால அது வந்து நூறு ரூபாய்னு கணக்கு இதே நா இந்த நூத்தி இருபதும் சொந்த வண்டியா இருந்துதுன்னா நம்ப டீசல் போட்டு விருதாச்சலத்துக்கு போய் போட்டுரலா அங்க நூத்தி ஐம்ப நூத்தி நூத்தி ஐம்பது ஒரு கிலோ விருதாச்சலத்துல
ஏன்னா வண்டி வாடக வெச்சுட்டு போறதுக்கு வாடக கட்டுப்படி ஆவுதல்ல அவ கேப்பா லோடு அப்டித்தா அவ கேட்பா ஆயிரகணக்குல அது உண்மதா அப்ப நீ சொல்றத பாத்தா இப்ப நூறு கிலோ எவ்ளோ ஆனா இப்ப கம்மியா தான்டா சொல்ற
ஆம் ஆமா ஆமா இப்போ இது மழ பெஞ்சு கெடுத்துச்சுனா இல்லன்னா நல்ல வருமானோ வரு போன தாடு எல்லா மொத இடுக்ககே எவ்ளோ போட்டதுன்னா எரனுத்தி என்பதோ எவ்ளோ போட்டது
அ ஓகே டபுள் மடக்கு போட்டிருக்கீங்க
அ இந்த தட மழை பெஞ்சதுல ஒண்ணு அதுவு இல்லாம இங்க ஆள் யாரு கெடைக்க மாட்றாங்க பஞ்சு எடுக்குறதுக்கு
அ
எல்லாரு இங்க இந்த நூறு நாள் வேல போறே இல்லனா நாத்து நாட வெளியூருக்கு அங்க கூப்ட்டாங்க அங்க போற அப்டின்ட்டு எல்லாரு போயிறாங்க
புரியுது அவுங்களுக்கு எங்கத அவங்க
ரெண்டே ஆள வெச்சுதா இப்போ இந்த பஞ்சு புல்லா எடுத் தது இல்ல இன்னு எல்லாரு இருந்திருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு ஆள் வச்சு எடுத்திருந்தனா ஒரு மூணு நாள்ள முடிஞ்சு சுருக்கு வேல
ஓ நாள் அதிகமா போனதுனால பஞ்சும் பிக்க முடியல காத்துல உழுது இதே மழைல வுழுது எஹ்
ஆமாண்ணே
கஷ்டமு ஆகுது ஏ ஆனா கஷ்டோ தான்டா எப்படி சொல்றது கணிக்கவே முடியாது இப்பதா இது நடக்குனு நம்ம நல்லா வெயில் அடிக்கு நப்ப நைட்டு சும்மா சொல்றேன் நல்ல மழ பெயஞ்சுனா ரொம்ப கஷ்டாயிடு
இன்னைக்கே பாருங்க கால்ல எப்புடி மழ பெய்ஞ்சது இரு நைட் இப்ப மழை பெயஞ்சு கால்ல வெயில் அடிச்சது இப்ப மழ பெயஞ்சுட்டு இருக்கு
அய்யயோ ஆனா இங்க வந்து மழ இல்லடா கஷ்டோ தான்டா ஆன பண்றதுல்லா ஆனா அவ்ளோ உடநில ப ப உண்மையல சொல்ற எனக்கு எனக்கு ந எனக்கு நடந்தது இல்ல ஆனா எனத்த எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணி நா இப்ப இது போல ஏதோ ஒண்ணு நடந்து நம்ம கண்ணு முன்னாடியே கொஞ்சோ நஷ்டமா ஆகுது இல்ல பயிர் நா சேதம் ஆவுதுனா எவ்ளோ கஷ்டமாகுது டா இல்ல மனசு
அதான்வ வருஷோ வருஷோ வருதுத அப்படியே பழிக்கிடுது
ஆ இது இது இதுவு இயற்கை தா இல்ல எதுவு பண்ண முடியாது அதுக்கு நம்ம எதுவு பண்ண முடியாது
இங்க தண்ணி பிரச்சன இருக்கு இங்க தண்ணி வுட மாட்டறாங்கட்டுதா சொந்தமா போர் வச்சாச்சு
அப்படியா நம் நம்ம நிலத்துலையாவா ஹ ஏன் ஏன்டா வுட மாட்டிங்குறாங்க எய் தண்ணி தண்ணினா பர்ஸ்ட் எதுல இருந்து வந்துச்சு டேம்ல இருந்து வந்த தண்ணியா
உம் ஆமா அந்த தண்ணி வுட மாட்டறாங்களே
எவவுட மாட்றா
இல்ல இங்க வறது இங்க வறது வந்து வரவழி யில எல்லா ஊருக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு கடைசியில்ல தான
ஓகே ஓகே கடைமடைன்னு வாங்களே
அங்கெல்லா போய்ட் வந்ததுக்கப்பறோ தா இங்கே வரும் கடைசியா தான் வரும் சில ஊர்ல வந்து நாத்து நட் வாங்க அது ஒரு நாத்து நட்டு ஒரு மாசோ கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் அது போல ஆகு அப்போ தா இங்கே தண்ணி வரும் அப்றோ உழுதுட்டு அப்புறோ நா அப்றோ நாட்டு நறுடுவோம் நம்ம அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்கல்லா நெல்லு போடுவாங்களா
ம்
வந்து அப்போ ஒரு ரேட் இருக்கு நாங்க போடும் போது கொஞ்சோ ரெட்டு குறையும்
ஓ ஆனா நீங்க இப்ப அவங்கல்லா போடும்போது அவங்க மொத்தோ
அ அவங்க வந்து ஒரு மாச முன்னாடியே அறுவட பண்ணிடுவாங்க
அ அ அந்த டைம்ல விளைச்சல் நல்லா
அ அவங்க அருவோட நெல்லு நம்மளுக்கு வருது அப்றோன்டு ரெண்டாவது ஷிப்ட்டு ஒரு மாசோ சின்ன வராங்கன்னா ஆ இல்ல நம்மளிட்ட நெல் இருக்குன்ட்டு அவங்க ரேட்டு வந்து
ஓ புரியுது ஆல்ரெடி நான் வாங்கிட் டி அதிகமா வாங்கி போட்டு இருக்கேன் இப்ப வேனாற பொருள்ளா சொல்றது அது விலைய கம்மி பண்ண கூட வேணும்னே சொல்லுவானுங்கல்ல
ஆமா இதுதான் போனதட என்ன பண்ணிட்டு நெல்லு இப்ப போட வேணான்னு கொஞ்ச நேரோ வச்சாச்சு
அஹ் இவ்ளதாக்கு
அ வீட்லயே ஒரு ரூம் ஒதுக்கி காத்தோட்ட போவாம மூடி வெச்சு ஆ சேரிப்பா அதுக்கப்றோ ஒரு நாள் எடுத்து காய வெச்சு அப்புற போய் போட்டது வெல கொஞ்ச ஏறுந்துச்சு அப்ப போய் போட்டது
புரிது ஆமா ஆமா அத வெயிட் பண்ணி போட்றனால கணிக்க முடியாது இல்ல போக போக வெல கம்மியா கூட ஆகலா
ஆமா ஆமா இது குருவ நடுவாங்கல்ல அவங்க வந்து அப்ப வந்து கொஞ்சோ கொ ரெ ரேட்டு கொஞ்சோ ஏறி இருக்கு குருவ ஒன்னு இப்ப வந்து மழ நாள்ல நட்ற இது ஒண்ணு வெய்ய நாள்லயு நடுவாங்க
ஐயயா வெய் ஓ வெயில் நாள்லயு வெத போடுவாங்க
ஆமா வெயில் நாள்லயு நடுவாங்க அந்த நடுவுவொல த்து எல்லாரு போடும் போது அது கொஞ்ச ரேட்டு கொஞ்ச அதிகமா இருக்கு அவங்க கூட சேர்ந்து அந்த நெல்ல போட்டாச்சு
சேரா சேரா சேரா ஓகே ஓகே ம்
என்ன இப்டி இருக்கீங்க நா பாட்னு பேசிக்கிட்டே இருக்கிறே
இங்க எல்லா நல்லா இருக்காங்கடா ம் இன்னு ஏ எப்டி இன்னு எவ்ளோ நாள் இருக்கு வேல காட்டுல
அது இருக்குன்னு இப்பதா நா மருந்து வெச்சிருக்கே இந்த ஒரு பாஞ்சு நாள் வேல கெடையாது
ம் சேரி நா கொஞ்ச நேரத்துல பண்றே பேசுவோமா இன்னு ஆ சேரா